அ ஹாய் டா
ஹாய்
எப்டி இருக்க
நா நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க நீங்க நல்லார்
அ நா ஆ நல்லா இருக்கன்டா
ஓகேக்கா ஒங்களுக்கு இன்னக்கி எப்படி போச்சு
டே அது ஓகே வீட்ல இருந்துட்டு அப்புறோ ஃபோன் பேசிட்டு அப்படியே ஃப்ரண்டஸ் கூடல்லா பேசிட்டு அப்படியே போச்சடா ஒனக்கு எப்டி போச்சு டே
எனக்கு ஓகேதாக்கா எக்ஸாமு எக்ஸாம் முடிச்சுட்டு அப்டியே வெளிய போயிட்டு சுத்திட்டு ஜாலியா அத அப்டியே வெளையாண்டுட்டு அப்பறோ பார்க் போயிட்டு ஹாப்பிண்டிங் போயிட்டு அங்க போய் கொஞ்ச நேரோ ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அப்பறோ வீட்டுக்கு வந்ட்டு வீட்ல வந்ட்டு ஒரே வேலக்கா
அப்படியா ஓகே ஓகேடா இன்னிக்குதா ஃபைனல் எக்ஸாமா
ஆ இல்லக்கா இன்னியு ஒரு எக்ஸாம் இருக்கு
ஓ ஃபைனல் எக்ஸாம் முன்னாடியே ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்க போல
ஆமாக்கா ஆ நல்லாதா இருந்துச்சு இப்பதான என்ஜாய் பண்ண முடியு பின்ன எப்ப என்ஜாய் பண்றது
ஆமா ஆமா காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு இயர் செகண்ட் இயர்ல தா ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியு அதுக்கப்பறோ ஃபைனல் இயர்லா பிளஸ்மெண்ட் அப்டியே போயிரு
ஆமாக்கா அப்டியே போயிரு அ அதனால தா நாங்களு சேரி வீட்லயு சொல்லி சேரி ஜாலியா போலா அப்டின் சொல்ட்டு நாங்களு வெளிய போயிட்டோ போயிட்டு அப்பறோ ஏ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு கொஞ்ச நேரோ அங்க போய் பூமர்ஸ் போட்டோ சேரி அதயு முடிச்சுட்டு அப்பறோ சேரி கெளம்பலான் சொல்ட்டு அப்பறோ வீட்டுக்கு வந்துட்டு வீட்ல வந்தோனே எப்பயு போல அம்மா வழக்க போல அந்த வேலை பன்னு இந்த வேலைய பன்னுன் சொல்ட்டாங்க நானு சேரி அப்படின் சொல்லி செஞ்சு முடிச்சுட்டு தா ஒக்காந்த
ஓகே ஓகேடா ஆமா வீட்டுக்கு வந்தால எல்லா அம்மாவுமே அத பண்ணு இத
இதப்பண் அதுதா ஆமாக்கா டென்ஷனாகுது சேரி அவுங்களு பாவோ சே செஞ்சு குடுக்கலான் சொல்ட்டு நானு சேரி அப்டின்னு செஞ்ச சேரி அப்பறோ அப்பறோ அம்மாக்கு எனக்கு ஒரு சண்ட வந்துச்சு அந்த சண்டையு போட்டுட்டு அப்புறோ கொஞ் சிரச்சுக்கிட்டு அவங்கள கலாயிச்சுட்டு அப்புறோ ஒரு கார் வேற வாங்கிட்டு வந்தாங்க அந்த கார எடுத்து ஓட்டி பாத்துட்டு வளையாண்டுருந்தே ஒரு சின்ன சின்ன வயசுல விளையாண்ட மாரி இருந்துது ச்சு ஜாலியா வெலாண்ட்டு இருந்த ஒக்காந்து
இப்பதான எல்லா என்ஜாய் பண்ண முடியு அப்புறோ மேரேஜ் ஆயி போயிட்டா ஹஸ்பண்ட் வீட்ல இதெல்லா கடை
ஆ அதுதா பயம் மே அதுதா பயமே நனைச்சாலே பயமாருக்கு வீட்ல இவ்ளோ ஜாலியா இருந்துட்டு ஹஸ் பண்டு வீட்டுக்கு போய் எப்டி இருக்குமோனு நனைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு
ஆனா எல்லாரு சொல்லுவாங்கல்ல நம்ம வந்து பொறந்த வீட்ல வந்து ரொம்ப ஹப்பியா இருந்துட்டோனா வாழ போற வீட் ல ரொம்ப கஷ்டப்படுவோனு சொல்லுவாங்க
அதுதா பயமாருக்கு நனைச்சாலே ஐயோ அப்டின்ட்ருக் க்கு சேரி பாத்துக்லா அவ்ளோதா என்ன பண்றது
அதுதா அப்பறோ மதியானோ எங்க எல்லா போய் சாப்ட்டீங்ளா எங்க போய் சாப்ட்டீங்க
ப இது மதியானோ ஃபஸ்ட் ஜூஸ் குடிச்சோம் ஜூஸ் குடிச்ட்டு அப்புறோ எ ஃப்ரெண்டு கு வேற ஒடம் முட்லியா சேரி அவளியு கூப்டுட்டு மேரியோ போனோ மேரியோ போய் அங்க போய் ஜூஸ் குடிச் ட்டு அப்றோ மறுப்டியு என்ன பண்ணோ அல்ரிம் போலானு சொல்ட்டு அல்ரிம் போனோ அல்ரிம் போய் கொஞ்சோ சாப்ட்டுட்டு மெல்பன் சாப்டுவோ சொன்னாளுக இனி ஒருத்தவங்க எங்கிருந்துதா வயித்துல எடோமிருக்குமோ என்னால சாப்ட முட்ல செரி வா இன்னைக்கு ஒரு நாள் தான் சொல்ட்டு நாங்களு மெல்பன் போயிட்டு ஹாப்பி எண்டிங் போயிட்டு அப்டியே சுத்திட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு அதுவு வெயில் வேற ரொம்போ
கொஞ் ஆமாடா இந்த வெயிலுகெல்லா எங்கேயாச்சு வெளிய போணுன்னா அப்டியே பயமாருக்கு
ஆ அதுதா வெயில்னாலே நம்புளுக்கு அலர்ஜியாருக்கு சுத்தமா புடிக்க மாடிக்குது வெளிய போறதே நனச்சாலே கஷ்டமாருக்கு ஆனா ஃப்ரெண்ட்ஸோட போறனால நானு ஜாலி செரி போயர்லா ஃப்ரெண்ட்ஸோட போனா ஒன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நானு வெயில போயிட்டே அப்புறோ என்ன பண்றது அப்டின்னு சொல்ட்டு போய்ட்டே போய்ட்டு சுத்திட்டு வளையாண்டு அப்புறோ வீட்டுக்கு வறக்கே நேரோ போயிருச்சு டக்குன்னு
ஆ மெல்பன் சாப்டா அந்த மாரி தெகட்ற மாரி ஆயிராதா
ஆகாதுக்கா சில பேத்துக்கு புடிக்காது சில பேத்க்கு புடிக்கோ
சாக்லேட் லவரா இருதாலு எனக் கெல்லா சாக்லேட் ரொம்ப புடிக்கு நா எவ்ளோ சாக்லேட் கொடு த்தாலு சாப்டுவ ஆனா எனக்கு அந்த மெல்பன் ணுங்கம் போது அந்த மெல்பன் சாப்படம் போது எனக்கு வந்து ஏதோ ஒரு மாரி தெகட் ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் பைட்ஸ்
ஆமா அதுதா கா டெசர்ட்டு அனா ஸ்பைசி அப்டில்லக்கா நம்ளுக்கு தண்ணி குடிச்சாலு அது வந்து தெகட்டாது
ஆமா
ஆனா இதுனா நம்மளுக்கு எவ்ளோ நேரோ வேணா சாப்ட்டுக்குலா காரோ ஆனா இனி ப்பு அந்த மார் இல்ல கொஞ்சோ ஒரு நாலு பைட் வச்சாலே கடைசி வாயில எங்கனா சுத்தமா சாப்பிட முல்ல வெறு ஒன்னு தா வாங்கொணோ த்ரீ பிஃப்ட்டி ருபீஸ் சலாங்கட்டியான்னு ஒண்ணு
அத வாங்கிட்டு நாலு பேர் சாப்பறக்குள்ள படாதபாடு பட்டு சாப்ட்டு அத வேற கீழ சிந்தி அது கத்திட்டு சிரிச்சிட்டு
ஆமாமா
அப்டியே போயிடுச்சு ஜாலியா இருக்கு கா அ தா மத்தவங் கூட அந்த மாரி ஹாப்பினஸ் ஜாலியே வராது ப்ரெண்ஸ் ஒட போனாலு சில வீட்ல அதுவு அலோ பண்ண மாட் டிக்கிறாங்கக்கா இன்னக்கி ஆமா அது விடமாட்டிக்கிறாங்க அப்ரோ பொய் சொல்லிதா இன்னொருத்தி கூட்டிட்டு வந்தோ வெளியே வா போலா யாருக் தெரிய போது காலேஜ் மாரி கட்டடிச்சுட்டு அப்டி போயிட்டு சும்மா சுத்திட்டு வா அப்டின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாச்சு நாங்களு
ஆமா ஸ்கூல்லலா கட்டடிக்க முடியாது காலேஜ்லல்லா கட்டடிச்சுட்டு வெளிய சுத்
அது அதுக்கு மேலலக்கா இருக்கு ஸ்கூல் கூட பரவாலன்ரு க்கு ஏன்டா காலேஜ் போய் இன்னோரு ஸ்கூல்ல போய் சேர்ந்த மார்க்கு
ஆ ஆனா நம் எ எல்லாருக்குமே அப்டிதா நம்ம காலேஜ்ல இருந்து பாக்கும்போது வேற காலேஜ் சூப் ப்பரா இருக்கு பெஸ்ட இருக்குன் தோனு ஆனா வேற காலேஜ்ல இருந்து பாக்குபோது நம்மக்
காலேஜ் பெஸ்ட்டா இருக்கு அதுதா அதுதா நம்ளுக் கொன்னு இருக்கும் போது தெரியாது டக்குன்னு நம்ம மாறி போனக்ப்பரோ இதுக்கு அது எவ்ளோவோ பரவால்ன்னு நெனைக்
ஆமா ஆமா கரெக்ட் ட்டு ஏனா இப்போ மோஸ்ட்டா எல்லா காலேஜ்மே ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க ஏன்னா நெறையா இன்சிடென்ட்ஸ் நடக்கறனால எல்லாமே ஸ்ட்ரிக்ட் ஆக்கி ஸ்கூல்ல கூட பேரண்ட்ஸ் மீட் டிங்க்லா வெக்க மாட்டாங்க எனக்கு எனக் வந்து இயர்லி ஒன்ஸ் டா வெப்பாங்க இங்க என்னடனா இயர்லி டு்வைஸ் பேரன்ஸ் மீட்டிங் வெக்கிறாங்க காலேஜ்ல எல்லா
பார்க்கி சேரி ஒரு உண்மையா இந்த பொண்ணு இப்டி அப்டின்னு சொன்னா பரவால்ல ஐயோ அவ அப்டி இவ இப்டின்னு ஏத்தில விடுறாங்க சில பேரண்ட்ஸ் வந்து அவங்க பொண்ண பத்தி தெரியு அ அப்டின்னால எதுவு சொல்ல மாட்டாங்க சேரி ஆ நம்ம பொண்ணு இப்புல்லா பண்ணிருக்க மாட்டா அப்டின்னு சொல்லிருவாங்க சில பேரண்ட்ஸ் வந்து தெரியாதுல அப்டி சொன்னனியே அவங்க பொண்ண போட்டு அடிக்கிறது திட் றது ஒண்ணுக்கு ரெண்டா வேற சொல்லி குடுக்குறாங்கன்னா
ஆமா ஆமா எப்வுமே அந்த டீச்சர்ஸ் வந்து அப்டிதா பண்ணுவாங்க ஏனா அவங்களுக்குள்ள ஒரு பயோ இருக் இருக்கு ஏனா படிச்சிட்டு இருக்கு போ படிக்கிற பொண்ணுங்க படிக்கணு ஏனா வேற ஏதாவது ட்ராக்ல மாறி போயிரொ கூடாதுன்னு சில டீச்சர்ஸ் ல்லா யோசிப்பாங்களே ஏன்னா இப்ப நெறைய இன்சிடெட் நடக் யார நம்பறதுனே தெரியாத மாரிதாருக்கு அதனாலதா டீச்சர்ஸ் வந்து ஓகே நம்ம சேஃபா வெச்சுட்டாங்கன்னா அவங்கள கடசில வந்து பேரண்ட்ஸ் எல்லா டீச்சர்ஸயையு காலேஜயு தா கேள்வி கேட்பாங்க அதனால தா அவங்க இவ்ளோ ஸ் ட்டா இருக்காங்க ஆனா நமக்கு ஸ்டூடெண்டா இருந்து பாக்கும் போது நமக்கு அது கஷ்டமா இருக்கு க்கு என்னடா இப்டி ல்லா பண்றாங்களே அப்டி சொல்லி
ம் ஆமா ஆமா கரெக்ட் தா கரெக்ட் தா ரொம்ப கஷ்டோ ஆனா மொ இந்த ஜென்ரேஷனுக்குல்லா இப்டி இருந்தா தா கரெக்ட்டா இருக்கு
ஆமா அதுதா உண்ம ஏன்னா இப்ப ரொம்ப எல்லப்ப பசங்களோட பொண்ணு பசங்களுக்கு ஈ க்குவல்ளாதா இருக்காங்க பொண்ணுங்ளு
ஆ இப்ப பசங்களே பரவால்லன்னருக்கு பொண்ணுங்க அந்த மாரி பண்ணிட்டு இர்க்காங்க ரெம்போ யாரு எப்டின்னே தெரிய மாட்டேக்குது நம்ம தா கரெக்டா இருந்துக்கணு யாரு கிட்ட எப்டி இருக்கணுன்னு நல்லவங்களு இருப்பாங் கெட்டவங்களு இருப்பாங்க நம்மதா அத பாத்து இருந்துக்கணு
ஆமா ஆமா இப்போ யாரை கூட இரு க்கவங்களே நல்லாதா பேசிட்டு இர்ப்பாங்க கடைசியில பாத்தா அவங்களே இதாதா தப்பாதா இருக்
ஆ ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் நம்மதா பாத்து இருந்துக்கணு எப்டி நம் நம்மள வந்து எப்டி சொல்லணுன்னா ஒரு எட த்துல நம்ம விட்டு குடுத்து பேசாம நம்மோ ஒரு ஸ்ட்ராங்கா போல்டா நின்னாதா நம்ம முடியு மத்தவங்கள நம்பிட்டு இருந்தா அது கரெக்ட்டாவே வர
ஆமா இதே ஃப்ரெண்ட்ஷிப் லயுமே இருக்குது என்ன தா ஃப்ரெண்ட்ஷிப்பு அவ்ளோ இதா இருந்தாலுமே நம்மள எங்கயாச்சு ஒரு எடத்துல டிஸ்ரெஸ் பெக்ட்டா பேசுறாங்ன்னா நம்ம தா அதுக்கு வந்து வாய்ஸ் குடுத்து பேசி நமக்கு அ நம க்கு நம்ம தா இருந்துக்குணோ அவங்க என்ன டிஸ்ரெஸ்பெக்டா பேச அதனால அத வந்து நம்ம சிரிச்சிட்டு ஃபண்ணி எடுத்துட்டு ஒரு சில எடத்துல ஃபண்ணிய எடுத்துட்டு போயிறோ ஆனா அதே மாரி சில எடத்துல அத விட்டுக் குடுக்காம நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட நம்ம தா காப்பாத்திக்கனோ
ஆமா ஆமா நம்ம வந்து ஒரு டைம் சேரி நீ பேசிக்கோ அப்டின்னு சொல்ட்டனன் வைங்ளே
அவங்க ரொம்ப அதுக்கு ஏத்த மாரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க
எடுத்து நம்மள பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க எப்பயுமே குடுக் கூடாது ஏனா நம்மளுக்கு எப்பமே பட்ருக்காது
ஆமா ஆமா நம்மதா ஏன்னா இப்ப வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தா ரொம்ப முக் கிய சில பேர் ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் எழந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயோ ரிலேஷன்ஷிப்லயோ இருக்காங்க ஆனா அது வேஸ்ட்டு ரொம்ப வேஸ்ட்டு ஆனா இப்ப இருக்க
அப்டிலா போயிட்டா ரொ
ஆமா ஆனா இப்ப இருக்கிற பொண்ணுங்ளுக்கா பசங்களுக்கா சொன்னா புரியவே மாட்டேங்கிது
இதுக்கா புரி யவே புரியாது யா புரியாது ரொம்போ இது அறிய மாட்டிங்கிது தெரிஞ்சு பண்றாங்ளா தெரியாம பண் றாங்ளா இது சும்மா அவங்களுக்கு வந்து இப்பிடி ஒரு டைம் பாஸா செய்றாங்க யாரா ஒருத்தர் ப்ரேக்
ஆமா இப் இப்பெல்லா யார ட்ரஸ்ட் பண்றதுனே தெரிலடா
அதுதா ம் யார நம்
இப்போ ஃபுல்லாவே காலமே மாறி போச்சு ஃபஸ்ட்டு மாரிலா இல்ல ஃபஸ்ட்டு தா எல்லாருமே ஒனக்கு ஒ ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அப்டி இருந்தாங்க இப்ப வந்து ஒருத்தங்ள வெச்ட்டு நெறைய பேர்
அ ஒரு உண்மய குடு த்து ஐ மீன் டிரஸ்ட் குடுத்து அவுங்ள பிரேக் பண்றாங்க உண்மையா இருக்கோ உண்மையா இருக்கனு இது அந்த உண்மையே இல்லாம போயிருச்சு இந்த ஜென்ரேஷன் ல பா ஏது ஒண்ணுமே தெர்ல அவங்க பாட்டு சேப்பிச்ட்டு அவங்க கரெக்டா இருக்கனு அதுக்கப்றோ நம்மள வந்து சொல்னு அவங்க அதுக்குள்ள இப்டி பண்றா அவ அப்டி பண் றா அவ என்ன அப்டின் வந்துட்டு பேசுவாங்க டென்ஷன் ஆகு
ஆமா இப்ப ரிலேஷன்ஷிப்ப விட ஃப்ரெண்ட்ஷிப்லே அப்டி மாறிருச்சு ரிலேஷன்ஷிப்ப கூட விடு ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒரு மாரி ஆயிருச்சு
ம் யாருமே எப்டி சொல்றதுன்னா நெறைய பொறாம இவ இப்டி பண்றா அவ அப்டி பண்றா ஃப்ரெண்ட்ஸ் குள்ளயே பின்னாடி பேசிக்கறது இதெல்லா இப்போ இப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு மொதலா சில ஃப்ரெண்ட்ஷிப் சீக்ரோ அமையாது ஃப்ரெண்ட்ஷிப் அமஞ்சிருச்சுன்னு வெய்ங்ளே சீக்ரோ நம்பி அது ஒரு பிரேக் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடு பின்ன பின்னா
ஆமாமாடா அ ஆமாமா இனி எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பல் இங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டு ஏதோ ரிலேஷன்ஷிப் ஆகட்டு எல்லாமே நம்ம வந்து ரொம்போ தேடி வைஸ்லியாதா சூஸ் பண்ணு ஏன்னா இப்ப இருக்க சிச்சுவேஷன்லா அப்பிடித்தா இரு க்கு அது இப்ப இருக்க காலமு அப்பிடிதா இருக்கு சோ நீயு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு ரிலேஷன்ஷிப்பா தேடிப்புடி அதே மாரி எல்லாரு இருக்கணு செரிடா எனக்கு ஒர்க் இருக்கு நா வெச்சர்ட்டுமா
ஆ ஓகே கா
ஓகே பாய்டா
பாய்
ம்